ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டுருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
சேரிங்க சாப்டிங்ளா
ஆ சாப்டாச்சிங்க நீங்க
அ சாப்டேங்க என்ன சாப்டீங்க
நா தோசங்க கோதும தோச அதுக்ப்றோ புதினா சட்
சேரி சேரிங்க
ம் அப்ற எங்க அத முடிச்டு நெக்ஸ்ட் அப்றோ துணி கொவச்சுட்டு இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயானே
என்னங்க புரிலிங்க
சாப்புட்டு முடிச்சுட்டு இந்த வீட்ல எல்லா வந்து அ கெளம்புவாங்கள அவுங்கலா கெளப்பி விட்டுட்டு துணியெலா தொவச்சிட்டு இப் பதா கொஞ்ச ஃப்ரீயான
ஓ சேரி சேரிங்க
செரி செரிங் நா இங்க பக்கத்துல பாப்பாவ கூட்டிட்டு வந்தனாங்க எலுமிச்ச பழ எடுக் லான் வந்தே நாய் தொரத்துதுங்க அப்டே வயித்துக்கு நெஞ்சுக்கு ஒரு உருலு உருலுது பாருங்க
ஏ ஜூஸுங்ளா ஜூஸுக்காகவா
அ ஆமாங்க சாப்பாடு இல்னா ஜூஸு அந்த மாரி செஞ்சுக்லா இல்லங்க
ம் ஆமா
அதுக்குதாங்க ஐயோ கடவுளே
நீங்க என்ன சமச்சீங்க இன்னக்கி வீட்ல
நாங்க தட்டப்பயிரு கொழம்பு வச்சி தட்டப்பயிரு வணக்ணோங்க பாப்பாக் குடுக்லான்ட்டு வணக்ணோங்க
சேர் சேரிப்பா
அ அப்றோங்க மதியான்த்துக்கு என்ன சமயல்
மதியான்துக்கு எதுமே செய்லங்க இனிமேதா செய்ணு தயிர் இருக்கு
ம்
பாத்துக்கிலா அப்பதக்கி ஏதாது பொரியலு ஏதா அப்ளோ கிப்ளோ பொருச்சு
ஏங்க வாய்ஸு ஒரு மாரிருக்கு எப்பயு பேசுவீங்கல அந்த மாரில்ல ஏதோ ஒரு மாரிர்க்குங்க
ஏதோ ஒரு மாரி இருக்கா
ஆமாங்க
எனக்கு தெரிலியே எந்த மாரினு
ஒரு மாரி சோகமா பேசுற மாரிர்க்கே
இருக்கலா
அப்ப இருக்குங்க
அ அப்றங்க ம் நீங்க என்னன்ன எப்டி சந்தக்கெலா போவீங்களா?
ஆ நாளக்கு சந்தக் போவோங்க ஞாயித்துக்கெழமைக்கி
ஓ ஒங்க ஊர்ல வந்து ஞாயி்த்துக்கெழம ஞாயி்த்துக்கெழம சந்தங்ளா? ம் பக்கத்தூர்ல ஆ
ஆமாங்க நடுல நடுலிலா வராதுங்க சந்த
ம் ம் ஆனா பரவால்ல ஞாயித்துக்கெழமனா எல்லாரு ஃப்ரீயா இருக்
ஆமாங்க நல்லா பெரிய சந்தயா இருக்குங்க அ அதுவே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கமா அந்த அளவுக்கு சந்த போட்ருப்பாங்க
சந்த மட்டுமே அவ்ளோ இருக்கு ஃபுல்லா ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கு
சந்த அதுக்கப்றோ இந்த சீரகோ மிளகு புளி இந்த மாரி நெறய இது எல்லா சேத்து போட்ருப்பாங்க எல்லாமே இருக்குங்க காலலேர்ந்து நைட்டு வரைக்கு இருக்குங்க
ஓ ஸ் செரி செரி
ம்
இப்ப மதியோ போனாலு வாங்க்கலாமா
ஆ மதியோ போனாலு வாங்கிக்லா ஆனா யாரூ அதிகோ இருக்க மாட்டாங்க மதிய நேரத்துல
ம் வெயில்லா இருக்குல அதனால
சாந்தரம் சாந்தரோ போலா இல்லன்னா காலைல போலாங்க
ம்
அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சல்லா இருக்குல்லைங்க அதுருக்கு அதுக்கப்றோ சிக்கன் மட்டன் எல்லா வச்சிருப்பாங்க அப்பறோ புளி மெளகா சீரகோ கடுகு உளுந்தபருப்பு இந்த மாரி நெறய இது அப்றோ கொழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு செருப்பு நம்ம போடுற மாரி செருப்பு இல்லன்னா கொழந்தைங்க செருப்பு அந்த மாரியு இருக்கு
பரவால்ல பரவால்ல
எல்லா இருக்குல சந்தைல
அந்த மாரி எங்கூர் சைட்ல போட்டாலு கொஞ்சோ எங்களுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு எங்க இங்குட்டு சந்தயெல்லா போடமாட்டாங்க இங்க என்னா இது அதுக்காக நாங்க இங் சிட்டி சைடு அந்த மெயின் ஏரியான் சொல்வாங்கல்ல
ஆமாங்க
அ அந்த மாரி ஏரியாக்கு போனாதா அந்த மாரிலா நா நீங்க சொல்ற மாரிலா வாங்க முடியு சோ நார்மலா காயி வாங்குறதுக்கே நாங்க இங்கருந்து அவ்ளோ தூர போனு
ம் செரி செரிங்க
இது வாரத்துல ஒரு டைம் மாரி போட்டாங்கனா கூட பிரச்சன இருக்காது இருக்குறவங்க எல்லாத்துக்குமே
அதுண்ட கொழந்தல்லா இருக்குல்லங்க கொழந்தைங் ல்லா ஒழுங்கா பேச்சு வரலின்னா எங்கூர் சைட்ல என்னா சொ சொல்லுவாங்கனா சந்தைக் கூட்டிட்டு போ அப்டின் சொல்லுவாங்க
ஓ
எ சந்தைக் கூட்டிட் அங்கல்லா இத்தன கிலோ இவ்ளோன் சொல்ல போது அத பாத்துட்டு கொழந்தயு சொல்ல ஆரம்பிக் ல்லாங்க எல்லா சைட்ல இருந்து எல்லாரு கத்துவாங்க கொழந்த அத பாத்துட்டு கொஞ்சோ பேச ஆரம்பிக்குல அதயு சொல்லுவோ கொழந்தையு சொல்லு இல்லைங்க
நெஸ்
அதனால பே ஒழுங்கா கொழந் பேசலன்னா சந்தைக்கு கூட்டிட்டு போன் சொல்லுவாங்க
அம்மா
ஹி ம்
ஆனா இங்கலா அந்த மாரி சந்தலா இல்லைங்க அந்த புதன் சந்தைன்னு சொல்லி புதன்கிழம போடுவாங்க அதுமே காலைல கொஞ்சோ நேர ஒரு பத்து மணி வரைக்கு இருக்கு அப்பற நைட்டு சாயந்தர டைம்ல ஒரு அஞ்சு மணிலருந்து இப்போ நாலு மணியா ம் நாலு நாலர இரு க்கு அந்த டைம்ல இருந்து மறுபடியு ஈவினிங் போடுவாங்க ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அவ்ளோ பெருசாலா இருக் இருக்காதீங்க ஒன்லி காய் ஆ பக்கத்துல கறி இருக்கு அவ்ளோதா
செரி செரிங்க இது எங்க அங்க ஒரு சில ஊர்லல்லா பாத்தீங்கனா வியாழக்கிழம போடுவாங்க ஒரு சில ஊர்ல திங்க கிழம போடுவாங்க
பரவால்ல இது மாரி போட்டா கூட பரவால்ல
ஏ ஹஸ்பண்ட் ஊர்ல அந்த ஊருக்குள்ளே வந்து போடுவாங்க வியாழக்கழம போடுவாங்க அங்க சும்மா காய்கறி அதுக்கப்புற அதுக்கப்றோ இங்கல்லா ஸ்நாக்ஸ் எல்லா விப்பாங்க சமோசா போண்டா பஜ்னு அவிங்ளே சமச்வி விப்பாங்க இங்க நா முன்ன சொன்னன் இல்லைங்க
ஆ அ
ஒரு கிலோமீட்ருக் பக்கமாருக்கும நாங்க எல்லா அவிங்ளே சமோசா போண்டா பஜ்ஜி அப்டின் சொல் ஆ அப்பொழுதிக்கு போட்டு ஃப்ரெஷ்ஷா தருவாங்க அப்றோ ஒப்புட்டு விப்பாங்க பலாப்பழ எல்லா கொண்டு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே விப்பாங்கங்க அப்புற ஏ ஹஸ்பண்ட் ஊர்ல வந்து என்னன்னா வியாழக்கழம சந்த போடுவாங்க காய்கறி அப்றோ ஒரு சில எடத்துல அந்த இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாரி சமோசா அந்த மார்ருக்கும் அதிக இருக்காது அது சும்மா ஒரு பத்து பதுனஞ்சு கட மட்டு தாங்க இருக்கு காய்கறி கட இந்த மாரில்லா அப்புறோ அக் வீங்க ஊர்லந்தே ஒரு கிலோமீட்ரு போனோம்னா அங்க திங்கக்கழம திங்கக்கழம எப்பு சந்த போடுவாங்க அங்கியு அப்புடிதாங் இது வர மொளகா புளி அ இந்த மாரி கடு அது கொஞ்ச சின்ன சந்தைங்க அனா நறைய இது இருக்கு அங்கியு சந்தயு இருக்கு இந்த மாரி பொருளு ட்ரஸ் இந்த மாரி இருக்குங்க
உ பரவால்ல பரவால்ல இல்ல எங்க ஊர்லிமே எப் டின்னா ஒரு நா சின்ன பிள்ளையா இருக்கிற வரக்கு போட்டாங்க இப்ப ஓர் அளவுக் க்கு இப்ப ஒரு எப்டின்னா ஒரு பத்து பதுனஞ்சு வர்சுனு வச்சுக்ங்ளே
அ
இப்ப இந்த வர்ஷ்த்துல தா அங்கே போட்றதுல்ல
ஓ
கொஞ்ச ப்ரச்சனை ஆயிர்ச்சுங்க வெட்டு குத்து இந்த மாரி ஒரு ப்ரச்சனை ஆயிர்ச்சு எங்க உ பசங்க எங்க ஊர்ல பசங்க வந்து எதோ அந்த எதோ ஏமாத்திட்டு தோ சண்ட போட்டு அ சண்ட போட்டு அடிச்சுட்டாங்க போலாவ அங்க அங்கந்து வெளியூர்ல இருந்து வரவிங்கல வந்து எங்க ஊருக்கார பசங்க வந்து அடிச்சுட்டாங்க சோ அத்னால அந்த போலீஸ் ஸ்டேஷன்லா என்னா பண்ட்டாங்கன்னா ஒங்க ஊர்க்கு சந்தயே கடையாது
ஓ
அத மாரி இது பண்ணிட்டாங்க
இங்க வேற இங்க போடுற சண்டயால மக்கள் தா பாதிக்கிறாங்கல்ல
அ அதுதா ஒ யாரோ ஒருத்திங்க இங்யோ ஒக்க ஒருத்தீங்க பண்ற ப்ரச்சனைல மீதி இருக்குறவிங்கலா பாதிக்கிறாங்க
அதா பாருங்க
எனக்கு பக்கத்துல நீங்க சொன்ன மாரி பக்கத்து உள்ள இருக்கு அப்பின் சொன்னீங்கள்ள அந்த மாரி இருந்தா கூட எனக் ப்ரச்சன இல்ல கம்முனு போயிட் வந்துருவ எனக்கு அந்த மாரியு இல்ல இங்க எல்லாமே வந்து டிப்பாட்மண்ஸ் தோரு அந்த தனியா காய்களுக்குனா தனியா ஸ்டோர் வச்சிருப்பாங்கள
ஆமங்க
அ அந்த மாரி அப்புற பழமுதிர் சோலை அந்த இந்த மாரி ஒரு பழங்கள்லா தனியா இருக் கு காயல்லா தனியா இருக்கு ஸ்டோர் ஸ்டோரா இருக்குங்க அந்த மாரிதா போய் வாங்ணு
சேரி சேரிங்க இதுனா கொஞ்சோ கம்மிய கடைல்லா கொஞ்ச கம்மியா இருந்தா நம்புளுக்கு வாங்ன கடைலே வாங்ணு வெல ஒன்னேதா வச்சிருப்பாங்க ஒரு நறைய கட இருந்ச்சுனா ஒரு கடை மாதிரியே வெலை இருக்காது இப்ப தக்காளியே பாத்தீங்கன்னா போன டைம் ஒரு கடைல் நா முப்பது ரூபா அம்பது ரூபான்னு சொல்லிட்டுந்தாங்க இன்னரு கடையல பாத்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூாப அம்பது ரூவான்னாங்க இனொரு கடைல பாத்தங்கன்னா இருபத்தஞ்ச ரூவான்னு சொன்னாங்க
ம்
அதே மாரி இன்னொரு எடத்துல வந்து கிலோ இருபது ரூபா அந்த மார்ல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு எடத்துல வந்து கிலோ இருபது ரூபா ரெண்டு கிலோ முப்பது ரூபா போட்டுக்கறேன் அப்டின்னு சொன்னாங்க இன்னொரு எடத்துல என்ன சொன்னாங்க ரெண்டு கிலோ அம்பது ரூவா இல்லா ஒன்றரை கிலோ அம்பது ரூபா அப்டின்னு வித்துட்டு இருந்தாங்க
ம்
ஒரு சிலர் கொள்ளயடிப்பாங்க ஒரு சிலர் இதா இருப்பாங்க அதுலயு நாங்க ஓற இடத்துல ஒரு பாட்டி கிட்ட தக்காளி கம்மியா இருக்குமாங்க கொஞ்ச பாத்துதான் எடுக்கணும் உ நல்லா இருக்கும் ஒரு சிலதெல்லாம் நல்லா இருக்காது பாத்துதான் எடுக்கணுமா அதுக்கு அந்த பாட்டி நா இவ்ள வெல கம்மியா தரேன் வாயே அம்மையான் கம்மளே இருக்காது அந்த பாட்டிக்கு வரங்கள எல்லாம் நொய் நொயின்ட்டு ஏதாவது சொல்லும் நான் இவ்வளவு வெல கம்மியா தரேன் இவ்வளவு இதா தரேன் அப்டியே படம்லாம் நல்லாதானே இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போ அப்டின்னுல்லாம் சொல்லுவாங்க இப்ப நமக்கு எந்த பழம் வேணுமோ அது தான எடுத்து போட முடியும் காசு குடுக்கறங்கறதுக்காக இது காஸ் குடுக்குறோங்கறதுக்காக நல்லாலது பழத்தி அங்க வாங்க ஒ
அ அதுதான் அதுதான் இல்ல இது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்கல்ல
ஆமா
ம் இங்கேயுமேங்க அந்த எங்க ஊர்ல வந்து கெழங்குல்லாம் போடுவாங்க கருணக்கெழங்கு சேனக்கெழங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கெழங் எல்லாம் போடுவாங்க இங்க இருந்து ஒரு பாட்டு இந்த சொந்தமா வயல்ல இருக்கும்ல்ல இந்த ஏற்றுமதி செய்யத் அதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு அந்த குட்டி குட்டி யாச்சில் இருக்கும்ல்ல அந்த ஏதாவது சொல்லுவாங்க கழிச்சு போனது ஏதோ சொல்லுவாங்க மீதி ம் அந்த மாரி இருக்காரதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த மாரி விப்பாங்க ஏன்னா சிட்டிஸ் சைட்ல இருக்கறவங்களுக்குல்லாம் இது கடைக்காதுல்ல அங்கெல்லாம் வந்து கூர் கூரா போட்டு விப்பாங்க
அ அ
அ நீங்க சொன்ன மாரிதான் அந்த பாட்டியும் ச் இதுக்கு இருக்கன்னா இதுவே நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து கடைக்கலன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அது எங்க ஊர்ல வந்து அது சும்மா அது சும்மா வேஸ்ட்டா தூக்கி எரியறது ஆனா வந்து சிட்டி சைட்ல வந்து அதவே கொண்டு போய் வச்சுக்கிட்டு
அ
அதவே கொண்டு போய் வச்சுிட்டு ட்டு ஆனா ஓவரா அங்க இருக்கருங்களுக்கு முன்னாடி அப்டி சீன் போட்றது அந்த மாரி பேசுறது ஆனா அப்டி இருக்கறவங்கள்ட்டயு வாங்குறாங்கங்க அதுதாங்க அது அதிசயமே
ஆமாங்க அதான் இந்த பாட்டி விக்றாங்க இன்னொரு எடத்துலயு விப்பாங்க கம்மியாருக்கு சேரி பாட்டி வயசானவிங்கன் சொல்லிட்டு வாங்க போனா ஓவரா பேசுவாங்க இதெல்லா என்ன நல்லாருக்கு பாத்து பாத்து பொறுக்கிட்ருக்க எவ்ள எனைய சொன்னாங்கன்னா நாளா பேசிவுட்ருவ கூட உன்னர்ச்சீங்ள அவிங்கள பாத்து பேசுவாங்க எவ்ள நேர பொறுக்கிட்ருக்க இது நல்லாதானே இருக்கு எடுத்துட்டு போ இவ்ளோ போட்றதே போட்டுட்ருக்க நீ தேடி தேடி பொருக்குற அப்ரோ ப பழம் நல்லால்லேனா எல்லா அப்டித்தா தக்காளி எப்டிங்க எடுப்பாங்க அதுக்கொரு பேச்சு பேசுவாங்க
க்கு எதுவு ணு இதுலாம பாப்பாங்க ம்
ஆமாங் அப்பற எ ஹஸ்பண்ட் பாத்துட்டு இனிமேல்லா இங்க ஆயா கடைக்லா வரவேனா சும்மா வரம்போத் லா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க நம்பளையுன ஏதாவது பேசிட்டாங்கன்னா தேவையில்லாம இதாருக் அப்டின் சொல்லிட்டு அ இனிமே போவேணா அப்டின்ட்டாங்க
ம் ம் க்லே இப்டியு இருக்காங்கல்ல ஒரு
அ ஆமாங்க சேரிங்க சரி அடுத்த கால்ல பாக்லாங்க
ஆ கண்டிப்பாங்க
ஆ செரிங்க